ஆஹ் எப்டி சிஸ்டர் இருக்கீங்க
தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நான் நல்லா இருக்கேப்பா என்ன பண்றீங்க
நா தோழி கொழந்தைங்கல பாத்துட்டு இரு
அப்டிங்களா எத்தன கொழந்தைங்கப்பா உங்ளுக்கு
ரெண்டு கொழந்தைங்க தோழி
ரெண்டு கொழந்தைங்க ரெண்டுமே ஆண் கொழந்த ஒண்ணு பெண் கொழந்த ஒன்னா
இல்ல ரெண்டுமே பா
ரெண்டுமே பொண் கொழந்தைங்களா ட்வின்பேபிங்லா உங்ளுக்கு க்கு
ஆமாங்
ஓ சூப்பர் அ எப்டிப் எப்டிப்பா பாத்துக்றீங்க
தோழி ரொம்ப கஷ்ட தோழி கொழந்தைகள பாத்துக்க
எல்லா நீங்ளேவா பாத்தீங்களா அஹ் நீங்களே வா
நானேதான் தோழி பாத்துக்குவே ஏனா அத்த வந்து காட்டுக் ஆஹ் கேக்குது தோழி உங்களுக்கு கே
கேக்குதுங்களா ஆஹ் சரி ஆஹ் கேக்குது பா லேட் லேட்டா ரிப்ளே பண்ற மாரி இருக்கு ஆஹ்
அப்படியா நெட்வொர்க் ப்ராபளமா இருக்கு தோழி
ஆமாப்பா
உம்
ம் சொல்லுங்க
டிங்களா
ஆஹ் நா சாப் டேம்பா நீங்க சாப்ட்டீங்களா
சாப்பாடு
ஆ நா இன்னிக்கி ரொம்ப சி ம்பிளா செஞ்சம்பா தயிர் சாத தா செஞ்சோ என்னோட கணவர் வந்து அவரு வேல விஷயமா சென்னைக்கு கிளம்பிரு காரு இன்னிக்கு சோ அதனால நா னு எ மகன் மட் டுதா இருந்தோ அதனால நாங்க சிம் ப்ளா தயிர் சாதோ சாப்ட்டுட்டோ ம் என்னோட மாமனார் மாமியார் அவுங்க ஒரு சொந்தக்காரோட கல்யாணத்துக்காக அவங்களு சென்னைக்குதா போயிருக்காங்க இன்னைக்கு நாளைக்கு வருவாங்க உம் அது
புடிச்ச விஷ்யம் என்ன தோழி இருக்கு
எனக்காப்பா எனக்கு பிடிச்ச விஷ்யோனா அத் டான்ஸ்னா ரொம்ப புடிக்கும்ப்பா நானு சின்ன வயசு லருந்தே ஒரு மாரி டான்ஸ் மேல ஒரு க்ரேஸ்னு க்ரேஸிங் எனக்கு ப் ஆனா ப்ராப்பரா நா க்ளாஸ் கல்லா போய் எல்லா கத்துக்ல பட் ஏனா ஜாயின் பண்ணி விட்டாங்க பரதநாட்டியம் க்ளாஸ்க்கலா ஆஹ் பட் ஆனா அது என்னால கன்ட்டினியு பண்ண முடிய்ல ஆனா ஸ்கூல்ல என்னப் ப்ரோக்ராம் நடந்தாலு செரி இல்ல வெஸ்டர்ன் டான்சுக் ஆஹ் குச்சூப்புடி அப்றோ இந்த பாங்க்ரா டான்சு அந்த மாரி வெரைட்டி வெரைட்டி டான்ஸெல்லா ஆடிர் க்க நானு சோ டான்ஸ்னா ரொம்ப இஷ் தொ ஆஹ் அது வந்துட்டு நானு இப்ப இந்த வயசுலே எனக்கு இப்போ வயது வந்து முப்பத்தி மூணு ஆயிடுச்சு பட் இப்ப கூட இப்ப எனக்கு எப்பயாச்சு போர் அடிச்சுச்சுனா நா என்ன பண்ணுவனா ப ஃபோன்ல எடுத்து பாட்டு போட்டு எ பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்ருப்பே சோ இட்ஸ் ஆ வா அது எப்டி சொல்றது ஒரு விதமான நமக்கு ஒரு உடற்பயிற்சியாவு இருக்கு ஒரு விதமா நமக்கு எப்டி சொல் சொல்றது அ எல்லா பாடியு ஆக்டிவேட் நா ஆ ஆன மாரியு இருக்கு நம்ம எக்சைஸ் பண்ண தேவையில்ல சோ நமக்கு இன்னு ஏஜ் ஆக் நம்ம இன்னு யங்காதா இருக்றோ அப்டின்ட்டு நம்மள நாமே ஒரு என்ன சொல்றது ஒரு அப்ரிஷியேட் பண்ணிக்கலா
கண்டிப்பா தோழி
அந்த மாரி உங்குளுக் ப்பா உங்குளு என்ன பிடிக்கு
தோழி எனக்கு ரொம்ப புடிச்ச வந்து இந்த செடிகள்ளா வளப்போல அந்த விஷயோ ரொம்ப புடிக்கு அஹ் அ அப்புறம் அப்புறமேட்டுக்கு கொழந்தைங்கள ரொம்ப பாத்துக்க ரொம்ப புடிக்கும் ஏன்னா கொழந்தைங்க கூட வெளாட
உம்
மத்தபடி வந்து ன மொபைல் பாக்குறதெல்லா புடிக்காது தோழி நார்மலா ஏன்னா வந்து மொபைல்ல வந்து நம்மளால நம்ம பிள்ளைங்களா கெட்டு போறாங்க
ஓர் ஓகே ஓகே ஓகே நீங்க அப்டி சொல்லவறீங்க ஹ
அந்த அ கேஷட் பாக்கறது அஹ் அப்டி எல்லா இல்ல தோழி அல்லா ஏதோ நெனைச்சா பாப்பே அவ்ளோதா
ஓகே ஓகே உங்களுக்கு அதிக நேரம் போன் யூஸ் பண்ணி பாக்குறது வந்து உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கல
ஆமா தோழி
அதுதான் அதுதான் ஆஹ வேல இல்லாம அன்னசு சரியா பாக்குறது உங்களுக்கு பிடிக்ல
ஆமா அதுல ஒரு சம்பளம் வந்துச்சுன்னா கண்டிப்பா பாப்பேன்
ஓ ரைட் ரைட் ரைட் ஆஹ்
ஆஹ மொபைல் நோண்ட புடிக்காது தோழி
ஓ சூப்பர் சூப்பர் கரெக்டு தான்ப்பா
எனக் இயற்கையோட இருக்க புடிக்கும்
சொல்லுங்க
இருற்கை இயற்கையல்லா இருக்குல்ல தோழி அதெல்லாம் ரொம்ப புடிக்கு வாட்ச் பண்ண புடிக்கும்
ஓ சேரி சேரி ஓ நேச்சரா பாப்பா நேச்சர் சீன்ஸ் எல்லாம் பாக்க க்கும் கு ரொம்ப இஷ்டம் அப்ப நீங்க அதெல்லாம் போட்டோ எடுத் ப்பீங்களா போட்டோ எடுப்பீங்களா நீங்க
ஆ எடுப்பேன் தோழி
ஃபோடோஷ் எல்லா ஆஹ் அப்போ நீங்க உங்க வீட்டுல நிறைய அப்ப செடி வளப்பீங்க நினைக்கிற
தோழி செடியெல்லாம் வைப்பேன் தோழி ஆனா வந்து அது வளர்ந்து வராது ஏன்னா வந்து ஆடு மிசைதா ஆடு மாடெல்லாம் பிடிகமு
ஓ கரெக்டு கரெக்டு ஆமாமா மெயின்டெய்ன் பண்றது கொஞ்ச கஷ் ம் ந
கஷ்டமா இருக்கு அ செடிய எல்லாரு ரொம்ப பிடிக்கும்
உம்
நம்ம நம்ம தோட்டத்திலயே வளத்து நம்மளே பூ கட்டி நம்ம வச்சு வக்கிற நம்ம பிள்ளைங்களுக்கு வச்சு குடுக்கறதெல்லா ரொம்ப புடிக்கு
ஓ சூப்பர்ப்பா
ஆனா அதெல்லா நடக்காத ஒரு விஷயோ
ஆமா ஆஹ்
நம்ம கஷ்டத்த நம்ம மாடு ஆ டெல்லா புரிஞ்சுக்க மாட்டிங்குதே
ஆ மா அதுக்கு பசிக்குல்ல அது என்னா ப
தோழி அது நம்ம வீட்ல பாவ கஷ்டப்பட்டு வச்சிருக்காங்களே கடிக்க கூடாது பாவோன்னு நெனைக்கல
அதுக்கு தா அதுக்கு அஞ்சறிவு இருக்கு புரியது உங்க கஷ் டமு புரியுது உ ஏ உங்குளுது காம்பவுண்ட் இல்லைங்களா வீட் ல காம்பவுண்ட்டு
இல்ல தோழி இப்பல்லா மாடியில வச்சிருக்கே தோழி அது இப்பதா வச்சிருக்கே இன்னு வரல
உம்
கீழ வச்சது எல்லா மாடு கடிக்குது மாடு கடிக்குதுன்னு சொல்லிட்டு மேல வச்சிருக்கே அவங்கள மட்டு நம்ம என்ன கொறையா சொல்ல முடியு
ஆமா ஆமா ஆ உம் ம்
இப்போ அவங்களுக்கு தேவையான சாப்பாடு தானே அது நம்மளும் சாப்பாடை தேடி தானே போய் சாப்புடுவோ அதே மாதிரி சாப்பாட தேடி போய் சாப்பிடுது
ஓ சரி சரி சரிப்பா
சிருக்க தோழி
சரி சரிப்பா ரெண்டு பொண் கொழந்தைங்களா இப்ப ரீசா பொறந்திருக்கு கொழந்தைங்க
ஒரு பாப்பாக்கு மூன்ற வயசு தோழி தோழி கேக்குதா ஒரு பாப்பாக்கு மூன்ற வயசு
உம்
ஒரு பாப்பாக்கு வந்து ஒன்ற வயசு எங்க பெரிய பாப்பா வந்து எல் கே ஜி போறாங்க மூன்ற வயசு பாப்பா
ஓ ஓ செரி செரிங்க ஆஹ
சின்ன பாப்பா கை குழந்தைன்றதுனால கையில வச்சுட்டு இருக்கு
ஓ செரி செரி செரிங்க ஓ ரெண்டுமே உங்களுக்கு நார்மலா இல்ல சிசேரியனுகளா
தோழி
ரெண்டுமே வாப்பா
ஆமா தோழி
ஓ செரி செரி செரி அப்ப சிசேரியன் நும் போது உங்க உடம்பு ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சோ கவனமா இருக்கணும் ரொம்ப அதிக கவனம் செலுத்தணும் நல்லா ஊட் ஊட்டச் சத்தான சாப்பாடும் சாப்புண்ணுனுது ம் ஆமா இந்த ராகி களி அந் அந்த மாறில சொ சாப்பிடுவீங்களா ராகில செய்றது கஞ்சி அதுக்கு எனக்கும் பிடிக்கும்பா ரொம்ப பிடிக்கும் எனக்கும் அதேதான் செய்ய தெரியாது நா ரொம்ப புடிக் பச அதுல
அந்த களி அந்த கருவாடு கத்திரிக்கால போட்டு குழம்பு
ஐயோ சேம் எனக்கு ரொம்ப புடிக்கு அதோட ரொம்ப புடிக்கும் அதோட
நெறைய பேர் சொல்லுவாங்க சிக்கன் குழம்புவச்சு சாப்ட்டா நல்ல இருக்கு
இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல ல கருவாடு இது கொழபுதா பெஸ்ட்டு
நாடு கச்சா சூப்பரா இருக்கும்
ஆமா அது புடிக்கு அப்றோ புதினா சட்னியு நல்லா இருக்கும் நல்ல தூக்கலா கொஞ்சோ காரமா புளிப்பெல்லா போட்டு புதினா சட்னி சூப்பராருக்கு புதினா சட்னி வச்சு பாருங்க சூப்பராருக்கு நல்லா சுட சுட அது செமையா இருக்கும் வேர்க கடல சட்னி கூட நல்லா இருக்கு ஒரு மாறி மயில்டா சாப்டணும்னா வேர் கடலச்சட்னி கொஞ்சோ தூக்கலா சாப்டணும்னா புதினா சட்னி
வேர்கல் கடல சட்னி எப்படி செய்வீங்க
வேர்கடல சட்னி வந்துட்டு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாறி செய்வாங்க நான் எப்படி செய்வேனா வேர்கடல கொஞ்சோ வருத் த்து வச்சுக்கோங்க அதுக்கப்றோ அஹ் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி அஹ் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு அப்றோ காஞ்ச மொளக க்க புலி ஆ பூண்டு கொஞ்சொ வெங்காயமும் போடுவேன் சின்ன வெங்காயம் இருந்தாலும் செரி பெரிய வெங்காயமா இருந்தாலும் செரி போட்டுட்டு சில பேரு தக்காளியூ சேர்த்துவாங்க ஆஹ் தக்காளி வந்து கொஞ்சதா போடுவே ஒரு ஆஃப் தக்காளி அந்த மாரிதா ஆ கட் பண்ணி போட்டுட்டு நம்ம கொழந்தைங்க சப்போஸ் இந்த நட்ஸ் எல்லாம் சாப் டாம இருந்தாங்கன்னா அத்தையும் கொஞ்சம் ரெண்டு பண்ணல முந்திரி பருப்பு எல்லாமே முந்திரி அப்புறம் பாதாம் பருப்பு கொஞ்சோ போட்டுப்ப ஒரு துண்டு தேங்கா எல்லாத்தையும் வதக்கிட்டு ஆற வெச்சுட்டு அந்த வேர்க் நம்மள இருக்கும் அந்த தோலெல்லாம் எடுத் ட்டு ஒரு சில அரைச்சிட்டு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் கருவேப்புள்ள கூட ஆட் பண்ணிக்கலாம் கருவோப்புள்ள கூட கருவோப்ள கொத்தமல்லி ஆ கொஞ்சம் காஞ்ச மொளகா ஒரு ரெண்டு காஞ்ச மொளகா போட்டீங்கன்னா ரெண்டு பச்ச மிளகா போடுங்க
தோழி உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சட்னி எல்லாம் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வந்து இந்த தக் தக்காளி சட்னி வெங்காய சட்னி பூண்டு சட்னி பார சட்னி இதெல்லாம் தெரியும் தோழி அதே மாதிரி பொதினா சட்னி எல்லாம் தெரியும் கொத்தமல்லி சட்னி
அந்த மாதிரிங்களா பீர்த்தங்காய் சட்னி செய்வீங்களா
ஆஹ் பீக்கங்காய் சட்னி சொரக்கா சட்னி அந்த தோல் வந் செய்வாங்களா அதெல்லாம்
அதுதான் அதுதான் ஆஹ் நானும் எனக்கும் அந்த லெவல் தான் பத்தெரியும்
ஆமா அதே மாதிரி எனக்கு இந்த வேர்க்கடல சட்னி அப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் வேர்கடல சட்னி அத குக்கல் பருப்பாலா போட்டு ஒரு சட்னி செய்வாங்கன்னு சொல்றாங்க ஆனா அதெல்லா எனக்கு தெரியாது
ஓ சரி சரி எனக்கும் தெரில
ஆமா சொல்லு அதெல்லாம் தெரில அதனாலதான் இப்ப வெர் கடல எட்டு கெட்ட
நல்லா இருக்கும் சில பேர் சிம்பிளா செய்வாங்க பச்சும்மா வேர்க்கடல அஹ் காஞ்ச மெளகா உப்பு தேங்காய் போட்டுட்டு சில பேர் வதக்க மாட்டாங்க வதக்காம பச்சையா கூட அப்படி அரச்சிருவாங்க வேர்க்கடல வேர்க்கடல மட்டும் வதக்கி இருப்பாங்க மத்தது எல்லாமே பத் பச்சையாவே போட்டு கூட அரைச்சிப்பாங்க நான் வந்து எல்லாத்துமே வதக்கிட்டு தக்காளி போட மாட்டாங்க இருந்தாலும் நான் தக் தக்காளி போடும் ரொம்ப போடக்க கூடா தக்காளி ஒரு ஒரு ஆஃப்
உம்
மா கொஞ்சம் இல்லைன்னா கூட அது ஆப்ஷனல் தான் வேண்டனா விட்டுக்கலாம்
உம் உம்
ஹலோ ஆஹ் செரி ப்பா ந உங்கள அடுத் இந்த கால்ல உங்களுக்கு எனக்கு தெரிஞ் சதனா ரெசிபி நான் உங்க கூட கண்டிப்பா நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம குடுத்த டைம் முடிஞ்சிச்சுங்க
நன்றி தோழி
ஆஹ் நன்றி தோழி